ஹலோ வணக்கோ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே என்ன பண்றீங்க இல்ல இனிமே தா சாப்பிடணு ஆஹ் முடிஞ்சுது அ நா வந்து இன்னைக்கி வந்து பூரி உருளக்கழங்கு
ஆஹ் மதியத்துக்குங்க
மத்தியான்த்துக்கு தாங்க பூரி உருள கழங்கு பசங்களுக்கு குடுத் க காலைல நானு அந்த உருள கலங்கும் பட்டாணி நறையா பண்ணிட் டாட அதனால அது வந் வந்து மசால் தோசையாவு நா யூஸ் பண்ணிப்ப பூரிக்கு யூஸ் பண்ணிப்ப
செரி செரி செரிங்க மதியத்துக்கு பூரியே சாப்ட்ருவாங்களா வீட்டுலங்க எல்லாருமே
குஸ் பசங்க நான் மட்டுந்தானங்க வீட்டுக்காரு வந்து இல்லே இல்ல ஊர் வெளியூர்ல இருக் க்கறாருங்க நானு பசங்க மட்டுந்தான் அத னால சோறு ஒரே போரு
செரிங்க சோறு ஒரே போரு ரைமிங்கா இருக்கு
அதனால செரி ஒரு ச்சேஞ்சுக்கு பண்லானு பூரி உர்ளக்கழங்கு மசாலா பச்சப் பட்டாணிய உரிச் சு பண்ணிட்ட நறையவே மசாலா பண்ணிட்டே
செரி செரி செரிங்க அது
கூட யூஸ் பண்ணிக்லா பூரிக்கு யூஸ் பண்ணிக்லா எது வேணுமோ ஆமா நீங்க என்ன பண்ணீங்க பசங்களுக்கு என்ன குடுத் திங்க செரி நல்ல காம்பினே ஷன்
அ மதி யத்கு அதே கூட்டு இருக்குங்க வெண்டக்கா பொரியல் வச்சிருக்கே சாதோ வைக்கணுங்க அவ்வளவுதா முஞ்சிச்சு
முடிஞ்சுது சூப்பர் ம்
அ உ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதுல்லா என்ன பண் நா வீட் வீட்ல தாங்க இருக்கே
ஓகே ஓகே நானு வீட்ல தாங்க இருக்கே நா எதா எக்ஸாம்க்கு எஜுகேஷ ன் லைன்லா எதாச்சு ப்ரிப்பர் பண்ணலான்ரு க்குற நீங்க
நானு அதே தாங்க நா பி எ ட் முடிச்சிருக்கேங்க அ அப்படிங்களா எங்க எதாவ்து ஒரு டாபிக் பத்தி ஷேர் பண்ணி போங்கலா
அதாங்க எஜுகேஷன் பத்தி பேஸ்லாங்க நீங்க எப்டி படிப்பீங்க என்ன மாரி யூஸ் பண்விங்க படிக்
ஏங்க நா ஆ மார்னிங் இல்லங்க இந்த மாதிரியான டைம்ல தா நா படிப்பே மார்னிங்ல என்னால முடியாதுங்க
செரி செரி ஆமா செரி மார்னிங் வந்து படிக்க முடியாதுன்றீங்க அதுக்கப்றோ வேலையெல்லா செஞ்சுட் புக் எடுத்தா வந்து உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கன்டினியூஷா உங்களால படிக்க முடியும்
முடியுதுங்க முடியுதுங்க
அ
எனக்கு அந்த மானிங் டைம்ல தா வேல இரு ந்துச்சுனாதா அ அந்த வேல மேல மட்டு தா திங்கிங் இருக்கு
ஓ
அது அது போக மாட்டேங்கிது வேலைய விட்டுட்டு நமக்கு வந்து இந்த சைடு வரலான் சொல்ட்டு
இப்ப எனக்குல்லா பாத்தீங்கன்னா நா வேலைய முடிச்சுட்டு வந்து புக் எடுத்தன் னா எனக்கு வந்து தூக் க்கந்தாங்க வருது இங்க ஒருங்கா வொக்காந்து படிக்க முடிய மாட்டேங்குது
ஒரு டீ போட்டு குடுத் வச்சுருங்க
ஆஹ்
ஒரு டீ போட்டு குடிச்சிருங்க இல்லையா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு வச்சு போங்க ரெப்ரஷ் ஆயிடுங்க பஸ்ட் டு நம்ம எப்பவுமே வந்து நம்ம மனசு ச ஏமாத்த கத்துக்கணுங்க
உண்மையா எனக்கு எனக்கெல்லா சொல்ல போனீங்கன்னா ஒடம்புல பயோ இல்லங்க பயம் இருந்தா படிக்கணு வெறி வரணும் இல்ல வேலைக்கு போறப்ப ஐயோ படிக்கணும் படிக்கணு படிக்கணு எக்ஸாம் பாஸ் இப்டியச்சு பாஸ் டைம் இல்லயே படிக்க டைம் இல்லையேன்னு இப்ப விட்டுட்டு நெறைய டைம் இருக்கு ஒக்காந்து படிக்க வந்து
அது என்ன சொல்றதுங்க அது ஒரு லேசினஸ் தாங்க
அத போக்குறதுக்கு ஏதாச்சு எனக்கு ஒரு சொல்லுங்களே என்ன
ஆஹ் என்ன சொல்றதுங்க டி வி-ல ஆஹ் கனெக்ட் பண்ணிடுங்கங்க டி வி-ல கனெக்ட் பண்ணிட்டு அது பாட்டுக் ஓடிட்டே இருக்கு ஆடியோவா இல்லையா குக் பண்ணும் போது ஏதாவது வீடியோவ பிளே பண்ணி வச்சுட்டு நம்ப ஸ்லோகன் கேக்கற மாதி ரி அத வச்சு வச்சுோங்களே அது பாட்டுக்கு ப்ளே ஆயிட்டு இருக் குள்ள அஹ் ஒரு முற வந்து படிக் ஒரு முற கேக்கறது வந்து பத்து முற படிக்கிறதுக்கு இக்
நல்ல விஷயோல்ல ரொம்ப நல்ல விஷயம் ஆனா உம் எனக்கு என்ன சொல்றது இப்போ நா ஃபமிலியர் வேர்ட்ஸ்னா பரவால்ல இப்ப எல்லாமே ஆத்தரு ஆ நெறைய எக்கச்சக்
இல்லங்க ஒரே வீடியோவ
உம்
பத்து டைம் கேளுங்க
ஆஹ்
இப்ப ஒரு புக் க்கு அதோட ஆத்தர் புக்கு அதோட ஆத்தர் புக்கு அதோட ஆத்தர் வரும்போது ஒரு பத்து டைம் கேக் கும்போது அன்கான்சியஸ் மைண்ட்லே நமக்கு நம்ப படிப்போ இல்லைங்ளா இந்த பி எட் ல சப்கான்சியஸ் மைண்ட்லயே போய் ரெஜிஸ்ட்ர் ஆய்டு அந்த ப புக் பேரு வரும்போது நமக்கு அந்த ஆத்தருன்றது கண்டி நமக் க்கே தெரியாம வந்துருங்க ஆட்டமேட்டிக்கா அது
நான் வந்து என்ன தெரியுமாங்க பண்றது நான் நோட்ஸ் மாரி எழுதி வச் ச்சு பள்ளிங்ளா இப்ப நா உங்ககிட்ட பேசுறப் ப்ப அது எ கண்ணத்த ஆட்டமேட்டிக்கா அது பாக்கு
இல்லங்க அது கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆகுங்க அது கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆகு ஆஹ் அத ஒரு முற படிக்கிறது ஒரு முறை எழுதுறது பத்து முற படி டிக்கிறதுக்கு ஈக்குவல்ல
ஆமா ஆமா ஆமா எனக்கு யு ஏ மேஜர் பாத்திங்னா இங்லீஷா ஆஹ் நா ஆமா நா வந் து ஓ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தா படிச்சே
அஹ் செரி டீங்க
யூனிவர்சிட்டி ஆஹ் நா ரெகுலர்ல படிச்சு இருந்தனா எனக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்திருக்கு எப்டி படிக்கலா கொஞ்ச ஆத்தருங்கள இப்ப இல்ல நா படிச்சதெல்லா கரஸ் தானங்க இல்ல நா படிச்சதெல்லா ஓப்பன் யுனிவர்சிட் டிதா அ ஆனாலும் அப்போ வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கடகடனு முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துருவோ
ஆமாங்க
இப்போ காலேஜ்லா போயிருந்தா அது இன்னு நல்லா டீப்பா அதுலே நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் அந்த ஆர்த்தர்ஸ் கூடவே ட்ராவல் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு இல்லியா
அது ஏ அப்டி நெனைக்கணு இப்ப நம்ம காலேஜ் படிக்கிற மாரி ஒரு ஃபீல் பண்ணிப்போமே
அதத்தா நானு ஃபீல் அப்டிதா ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு இப்ப நாம போன காலத்துல காலேஜ் படிக்கிற நெனச்சிட்டு ப ஆ அப்படித்தா நெனைச்சற்றேங்க அப்ப உங்க ஃப்ரன்ஸல்லாம் படிக்கிறாங்க
ஏ ஃப்ரெண்ட்ஸுங்கங்க ஆ ஒரு
ஒரு
அதுதாங்க ஒரு ஒரு ஆப் இருக்குங்க இது இப்போ வந்து அந்த ஆப் மூலியமா படிக்கிறாங்க நெறைய பேர் ஆன்லைன் க்ளாசஸ் போட்டுட்டுருக்காங்கங்க ஆன்லைன் க்ளாசஸ் போட்டுட்டு அது மூலியமா படிக்கிறாங்க சில பேர் வந்து கிளாஸஸ் போறாங்கங்க
நா ரெகுலர் கிளாஸஸ் ஆ துவும் அது நல்ல இதுங்க
ம்
உங்களுக்கு எப்பிடி தனியா படிச்சா புடிக்குமா இல்ல குரூப் ஸ்டடி படிச்சா நல்லா இரு
எனக்கு குரூப் ஸ்டடி தாங்க ரொம்ப எனக்கு அ எனக்கு குரூப்ஸ்டடி ரொம்ப புடிக்கும்
எனக்குங்க எனக்கு குரூப் ஸ்டடி தான் செட் செட்டே ஆகும் குரூப் ஸ்டடியில படிச்சோன்னா ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்போம் அத ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் சொல்லி அத டாப்பிக் மறக்கவே மறக்காது
ஆ ஆ ஆ செரிங்க செரிங்க எ நாங்கே என்னா பண்ணோனாங்கே ஒரு ரு டூ தௌசந்து சிக்ஸ்டீன்லே வந்து நா வந் து டி என் பி எஸ் சிக்கு ஒரு கோச்சிங் சென்டர் போனாங்க அங்க வந்து அந்த அந் அந்த இயர் முடிச்சுட்டேன் அந்த இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு கோச்சிங் சென்டர் போறக்கான ஒரு விருப்பம் வரல அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோங்க ஒரு அஞ்சு பேருங்க ஆ குரூப் ஃபார்ம் பண்ணிட் டு ஒரு கோவில்ல போயிட்டு உட்காந்துருவோங்க ஒரு கோவில்ல உக்காந்துருவோம் கா ல இந்த டைமுக்கு வரணுனா லன்ச் எடுத்துக்கிட்டு வந்துரு னுங்க லன்ச் எடுத்துட்டு வந்துற்னும் அவங்களா சின்ன பசங்க நான் மட்டும் தான் மேரிடு ஆனா ஆஹ் அவுங்க லன்ச்சு எடுத்துட்டு அவுங்க வந்துருவாங்க நானும் லன்ச் எடுத்துட்டு போயிடுவேங்க கண்டிப்பா வயசு இல்லன்றத தாங்க எ மூலியமா நான் நெறைய பேருக்கு சொல்லணும் அஹ் ஆஹ் இப்போ என் என் கூட படு ச்சவங்கல மூணு பேரு செலக்ட் ஆயிட்டாங்கங்க இன்னும் செலக்ட் ஆகாதது ஒரு மூணு பேர் தாங்க
ஓ அது ஏ நீங்க செலக்ட் ஆகலன்னா அத விட நல்ல போஸ்ட்டிங் உங்களுக்காக காத்துட்டுருக்கு
அப்டி நெனைச்சு நானு தேத்துறேங்க ஆனா வந்து அதுக்கான எஃபெக்ட நான் போடலையே
ஆஹ் ஆமா அந்த வெறித்தனம் கண்டிப்பா வரும் அந்த வெறி அந்த தோல்வியோட அந்த ஒரு வெறி வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஏப்டியாச்சு இப்ப பாஸ் பண்ணணும் வின் பண்ணணும் வெரி கண்டிப்பா இன்னும் ஜாஸ் தியாகு தோல்வி அடைய அடைய ஒரு பக்கோ வந்து தன்னம்பிக்கை எழக்குற மாரி இருக் கு இன்னோரு பக்கோ நம்மளால முடி நம்மளால ஏன் முடில ஏன் முடிக்ல முடியணும் முடியணும் ன்ற ஒரு இன்னோ வந்து வரும் சில சமயோ அப்டியே வரும் சில சமயோ புஸ்னு போயிடுது இருந்தாலும் நம்பள மாரி ஆளுங்க பேசி பேசி பேசி தாங்க அத வந்து அப்டியே ஒரு மேல கொண்டு வரணும்
கண்டிப்பாங்க யாராவது இந்த மாதிரி கொஞ்சோ பேசுனாவே வந்து நம்ம கொஞ்சோ சூடாவோங்க அன்னைக்கு ஒரு நாலுடாபிக் படிக்கணும் இவளோ
கண்டிப்பா நாளுன்றது ஒரு ஆறு டாபிக்கா போவுமோ முடிப்போம்
ஆமா ஆனா வந்து யித் அது யாரும் பேச பேசாம அத பத்தி அந்த ஸ்டடிஸ் பத்தியே எதுவுமே நம்ம பேசாமருந்தோனாவே ஆஹ் படிக்கணுமா ஆஹ் புக் எடுக்கணுமா அப்டின்ற மாரிருக்கு அவங்கலாம் பூஸ்ட்டப் பண்ணும்போது என் பிரெண்ட்ஸ்செல்லாம் கால் பண்ணி பூஸ்ட்டப் பண்ணும்போது உம் எனக்கு து அக்கா நான் இந்த கொஸ்டின் கேப்பேன் நீ ரெடியாயிடனும் அப்டின்னு சொல்லும் போது ஐயோ அவனுங்க என்ன கேள்வி கேட்ருவாங்களோ அப்டின்ற பயத்திலேயே
பயமே வரக்கூடாது
இல்லங்க அது அதுக்கு நான் சொல்ல வரலேங்க அதுல சீக்கிரம் நாம் படிச்சிருவேன்
ஆஹ் நல்ல விஷயம் உம்
கேள்வி கேப்பாங்க அவனுங்க முன்னாடி வந்து நம்ம பதில் சொல்லிடனும் அதுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணிடக் கூடாது அப்டின்ற இப்ப ம் ஹ வேக வேகமா படிச்சு வச்சிட்டு எங்கடா காலே பண்லே அப்டின்னு சொல்லிட்டு கேப்பேன் இப்ப அந்த வெறி இல்லாத மாதிரி இருக்குதுங்க
வெறி வரணுங்க வாழ்க்கையில நம்பலாம் வந்து வின் பண்ணணும் நீங்க டி என் பி சி ல வின் பண்ணுங்க நா வந்து என்னுடைய ஆசிரியர் தொழில்ல வந்து
ஏங்க நானும் ஆசிரியர் ஆகணும்னனே வாழ்த்துங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல
சரிங்க என்னங்க டி நல்ல விஷயங்க எங்க இந்த மேக்ஸ் ல அது நம்ம வந்து அடுத்து டுத்த கால்ல வந்து நம்ம வந்து பேசுவோ சேரிங்க பாய்